என்ன மேடம் எடுக்கம்போது கட் ஆயிடுச்சி என்னா மேடம் புடிக்கலனா சொல்லுங்க மேடம் நா சில பல கனவுகளோ வ வ வாழ்க்க ஒரு லட்சியத்தோட ஓடிட்ருக்க மேடம்
என்னெலாச்சு சந்துரு
இன்னு கம்பெனிய வந்து டெவலப் பண்ணு உங்கள டெவலப் பண்ணு இல்ல உங்கள வந்து கணக் செ அக்கௌண் த்து இல்ல புரோ உங்க உங்க கணக்கப் சியு உங்க கம்பெனி கணக்க வந்து டெவலப் பண்ணும் மேடம்
ம் ஹூ
ரி எப்ப களம்புவிங்கன் சொல்ட்டீங்ன்னா நா அதுக்கு ஒரு ஒரு மண் நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவ மேடம்
நா பேசிக்கா மார்னிங் எய்ட் தேட்டி டூ சம்திங் கெளம்புவே
எயிட் தேட்டினா அப்ப நா செவன் தேட்டிகே வந்தர்றே மேடம்
வந்துட்டு
நீங் நீங்க வந்து போம்போது வாடான்னா அப்டியே வந்துருவ மேடம் அது வரிக்கு எங்கனா ஒக்காந்துனுருக்கே இல்ல த எதாச்சு வேல வீட்ல எதாச்சு கணக்கு பண்ணுன்னா கூட ஓக்கே மேடம்
ஆஹா அப்றோ
அ அதுக்கு எதாச்சு பாத்து குடுத்தீங்கன்னா வாங்கிப்ப மேடம் ரொம்ப கஷ்டோ மேடம் வரத் வரதெல்லா வாய்க்கு வய்த்துக்குமே போயிற்து மேடம்
ஐய்யய்யோ ஆ
உங்கள மாரி எதோ நாலு பே நால் நல்ல மனுஷங்க இருக்கர்னாலதா மழையே பேய்து
அஹா அப்புறோ
ம் பாத்து குடுங்க மேடோ அப்ப நாள்லந்து வந்துர்ட்டா மேடம் பீச்சாண்ட வீட்டாண்டியா மேடம்
ம் வாங்க வாங்க
மேடம் போம்போது எப்டி போம்போதூ பிக்கப் பண்ணிக்கிறீங்களா
ஆ அப்றோ
மேடம் ஸ்கூட்டி இருந்தார்ந்தா ஓக்கே மேடம் கார்லா இருந்தா வசதியா இருக்காது மேடோ
இப்போ பைக் இருக்கு எங்க அப்பா வேணாட் நா சொல்றாங்ல
மேடம் அப்பா எதுக்கு மேடம் வயசான காலத்துல ல வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டு அவுங்ள டிஸ்டப் பண்ணாதீங்க மே நீங்க வாங்க மேடம்
ம் ம் செர் நா இது முட்சிட்டு நா போய்ட்டு தல சீவிட்டு நீ சார்ஜு போட்டுவை இல்ல நீ சார்ஜு போடாத
ஏ மேடம் தூங்கிட்டிருந்தோ மேடம் ம்
வுவாம் சார்ஜு போட்டு தால மட்டு சீவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ட்டு ஓடி வந்துருவே என்ன
ஓக்கே மேட இப்ப வந்து பதினைஞ்சீ டேட்டாவுது மேடோ நினிப்பி
ஓ ஓக்கே
பதனெட்டாந்தேதி வேற ஒரு முக்கியமான வேலருக்கு மேடம் அன்னைக்கு மட்டு லீவ் அன்னைக்கு மட்டு லீவ் குடுப்பீங்ளா மேடம் இன்னு மூண் நாள் தா மேடம் ஓக்கேவா மேடம் ஆ அதுதா மேடம் பதனெஞ்சு மேடம் இன்னிக்கு
ஓக்கே
ம் இன்னு பதனெட்டுன்னா மூண் நாள் தான மேடோ
ஓக்கே செ தரே
ம் செரி மேடம்
கவலப்படாதீங்க நல்லாருங்க
செரிங்க மேடோ விழுந்துதா மேடம் குழி இந்த மாரி எல்ப் பண்றவுங்குளுக்குல்லா நீங்க சிரிக்கும் போது உங்கன்னத்துல குழிலியே அட்டு போய்டேருக்கணூ மேடோ இது என்னடா புது டெக்னிக் டே யார்ரா இவனுங் ஒ எல்ப் பண்ணும் போதெல்லா அப்பா எனக்கு எல்ப் பண்ட்டீங்க செர் உங்களுக்கு எதாச்சு எல்ப் பண்ணூ ம் என்னால இப்ப எதுவு எல்ப் பண்ண முடியாது என்னுடைய சுச்சுவேஷன்ல இருக்கே செரி நா உன்னோ வாழத்துறே நீ சிரிக்கும் போது அழகா உ கன்னத்துல குழி உட்ரூன்டு சொல்ட்டு நேருக் மாட்
ம்ஹும்
குழி விழுதோ இல்லையோ எதாச்சு மேடம் சொல்றாரப் வார்த்தைகள்ல வெழுவாங்கல
ம்ஹும்
ம் எப்டி மேடம் புது ட்ரிக் இந்த மாரி நா அக்கௌண்ஸ் வந்து புதுசு புதுசா வந்து இன்வை ம் பன் பண்ணினே இருப்பே மேடம்
ம் ஷோ
ம் ம்
லைட்டா பசிக்குது
ஏன்டா பசிக்குது
தெரிலியே
ம் வீட்டுக்கு வந்து சாப்ட்லையா
அதே ரெண்டு சப்பாத்தி சாப்ட்டேனே
அதுக் தா சீக்கிர சாப்பிட கூடாது
ஆனா சீக்கிர சாப்டுறதா நல்லது
டைமுக்கு சாப்பிடணு சீக்கிரன்றது கடையாது டைமுக்கு ஓகே வா
எயிட் ஓ கிளாக் ஐ மீன் செவன் தேர்ட்டிக்குள்ள சாப்டா நல்லது
ஓ அது டெய்லியுமே மெயின்டெய்ன் பண்ணனோ
ஆமா அப்டிதா பண்ற
சேரி ஓ
நா இப்பெல்லா நா லா என்னோட டின்னர் வந்து நா சிக்ஸ் தேர்ட்டி செவன் அதா
ம் நாளா வந்து கணக்கே கெடையாது ஒரு நாள் ஏ எட்டு ஒரு நாள் ஒன்பது ஒர் நாள் பத்து ம் ஹு
எங்களுக்கு அப்டியா
நான் எவ்ளோ சாப்டாலு எற மாட்டேன்னு ஃபிரெண்ட் சொல்றா
ஆ நா எல்லா கொஞ்சோ சாப்ட்டாலே இப்டி ஆய்டுறா
கொஞ்சோ சாப்ட்டாலே இப்டி ஆய்டு ப்ரோ
அப்றோ உ மா யாருக்கு புடிக்காது
ரொம்ப கொழுப்புடா
அதா உங்க உங்களுக் யாருக்கு புடிக்காது ம் உங்களுகெல்லா அப்டியே வந்து ஸ்லிம்மா அழா க்கா இருந்தாத புடிக்கோ ம் அத அப்டியே கைக்கு புடிக்கறதுக்கு நல்லா வாட் ட்டமா நடிக்காதீங்க
அப்டில்லா இல்ல
ம்
பைத்தியக்காரா
ம் சொல்லு அஸ்கின்னு பேசலாமா
நா அப்டில்லா பேச கூடாதுதா
கேட் டவுட் நா வந்துட்டு வெறும் மேக்கப் ரிமூவர் வச்சுதா ரிமூவ் பண்ண எல்லாத்தையும் இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்ல அ பண்ணும் சிக்கு சம்பச்சிக்கு எப்பயும் போல தலையில வந்து இப்படிய கொண்ட போட்டு தா
உம்
இருக்கு
ஓ
உம்
சரிடா சரிடா ஆ தூக்கம் வரா மாதிரியே இருக்கு உம்
இன்னைக்கு வற அங்க பிடி மேம் போன் பண்ணாங்க போல
என்ன சொன்னாங்க
எனக்கு இல்ல இல்ல எனக்கு போன் பண்ணாங்க
உம்
நான் உன் நெய்வேலி போறத பத்தி
நெய்வேலி போறத பத்தி சொல்லுங்க நீங்க வந்து போன வாரம் சென்ற நெய்வேலி பயணம் எப்ப
போன வாரமா போன வருடம்
ம் போன வருடம் சென்ற நெய்வேலி பயணம் எவ்வாறுந்தது எவற்றை கற்று கொண்டீர்கள் அதனால் உங்களுக்கு என்ன பயன்
நாங்க எதுவுமே கத்துக்கல சும்மா போய் சுத்திட்டு இருந்தோம் சைட் அடிச்சோ
ஆ
செம சைட்டு
ஓ
இப்ப அவளுங்கங்க அவங்க ஆள வர வைக்க போறளுங்க அங்க
ஐயையோ இது வந்து தவறான செயலல் செயல் தானே
இது
ம் ஒரு காலேஜ் பசங்க இப்ப உங்களுக்காக அங்க அவ்வளவு வந்து பசங்க வராங்க பாப் அவங்க என்ன பண்ணுவாங்க
ம்
ஏன் இப்படி பண்றீங்க நாங்களு தான் நாங்களு தான் இருக்கோம் நாங்க என்ன வருமா
ம் வா உன் யார் வர வேணாண்ணா
ம் வற வற அப்போ நாளைக்கு
ஆ
ம்
என்னடா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சி
தொண்டை கட்டி விட்டது
ம் கால்ல வல கால்ல வற அது இதுவ ஆனதுல்ல அறுத்துக்குச்சி ல்ல
ஆமா
வலிக்குது
அய்யயோ இன்னத்துக்கு எங்க அம்மா இருந்திருந்தா பேசிக்க முடியாது
ம்
அவ்ளோதா எங்க அம்மா என்ன ரெண்ட ஆகிட்டு இருக்கோ
ம் நத்திக் போன் பண்றாங்களா அவழதான் வந்து நாலிகே கழது ஏ
ரிங்கு தான் போது பிஸின்னு வரமாட்டது
ம் பேசினே இருக்குமோதா
ஆமா
இப்ப ஓ இப்போ ரிங்கு தானே போவோ
ஆ
ஆமா இப்ப இப்ப வந்து இந்த இதுல என்ன ரிங்குதான் போவோ பிசினு வராது து
ம் ம்
ம்
எப்டி பிரெயின் அதுக்குதா பிரெயின் வேணு
ஐய ரொம்ப இருக்கு ஓன்டதா சான்சே இல்ல
நாளை கால்ல எளநி குடிச்சுட்டு ம்
ம்
ய ஆ நா கருப்பாவா அயிட்டேன்
இல்லியே யார் சொன்னா
அவளுங்க சொன்னாலுங்க காலேஜ் ஆஹா காலேஜ் இல சொன்னாலுங்க உன்னையோட கருப்பாயிட்ட சொல்றாளுங்க
ம்
அப்டியா
முன்னய விடவா இல்லியே இப்பதா இது ஆவுற
அப்ப ஓகே செரி அந்த பக்கோ இருக்க பிம்பிள் கொறஞ்சிருச்சா எனக்கு
ஆ ஆமா
கொறஞ்சிருச்சு தான கொறஞ்சிருச்சா எப்டி இருந்துச்சி டு
ஆ கொறஞ்ஜிடுச்சி
ம்
ம்
சரி ஓகே இரு நான் அப்
என்னாச்சு ஐயோ ஒரேநிமிஷ இருடா ம் தரி ஓகேடா
இல்ல இல்ல இரு என்னாச்சு
ஆ லைட்டா தூக்கோ வரமாரிக்குது
செரி தூங்கு
எப்படாவொ எப்போ வருவ
கரெக்டா ஒருஃபைவ் மினிட்ஸ்
ஓ அஞ்சு நிமிஷ நா வந்து தாக்கு புடிக்கனுமா
ஐய்யயோ தூங்கிடுவியா
இல்லியே
ஏ நீ தூங்கு சீரியஸாதா சொல்ற கால்ல தான மூணு தான ம் கால்லப பேசிக்கலாம் மூணு
ஆஹ இப்பவே
ஏ லூசு
ம்
சொல்றத கேளு தூங்கு சரியா
ஏய் இப்பவே நீ வந்துட்டு ஃபண்ணு என்னா எடுக்கலனா நா தூங்கிட்டேன்னு அர்த்தோ
செர் ஓகே
ஆ
ம்